ஹலோ
ஆ சொல்றா என்னச்சு
என்னடா எங்கடா கேக்றறு
ஐனிங் போலான்னு போயினு இருக்கிற
ஆ என்ன கூப்டாய வந்தருமால்லை கூப்பிடட்டுந்தா
செவ்வ போலா இப்ப இங்கதாகுறே வா
அப்டீன்றைய சரி நான்ந்து போநேரு நான் வரே கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுரன் ஆ சாப் பிரியாணி தா சாப்பிட்டே
ஆ ஆ கை நீக்கு வந்தன்ன எடுடி சாப்பதறது சரி நீ சாப் சரி நீ சாப்பிட்டுவ ச கறிவாங்கி நானும் சரி சாப்ட்டு வா நீ நான் போய்னுருக்கே
ஆ நான்
சும்மா நேத்து மாதிரி சும்மாந்த வந்து கலந்துட்டு
மந்து மந்து மந்து போறான குரு
குரு வந்து போடலான்னா மந்து கழுத்துட்டு சொன்னா ஆதா ஆதா
ம் சரி
ம்
ஆடலாம் ஆடலாம் ஓட்ட பண்ணுமா
ஆடெலாம் ஆடெலாம் எங்க அம்மா ஓடிட்ன்டு போயிடுச்சு நா
மந் எத்தின் மோட் மந்தே
மந்து தெர்ல அங்கு போனாதா தெர்யு அதுனா ஒரு பத் து இல்ன்னா ஒரு நாலு இல்ன்னா ஒரு மூணு
நாலு
நாலு இருக்கு ஆ நாலு இருக்கு
அலருமா
ஆ எத்துன் எதா ஒரு அவ கூட பேசுல இவ்ரு அ
ன்னாடா ஆச்சு
வர்தானா கேட்டது நான்ட்டு அந் அண்ணா கேட்டதுதா அண்ணான்ட்டு அம்மு
பொண்னோ
தோப்பே
தோப் ஆண்ட்யா அ
நா
சி ஆயில் வெச்சு போற்ற மேர்யா யரோ குரு வந்து போற்றனா
குரு குரு
அ கட்டா இப்ப எங்கக்குது கர்ட்டா இப்ப எங்க த்துல பொய்ங்கறா
அவ் எங்க நந்தத்துல்னா ஜீவா அவுங்க மல்ச்செடியாண்ட தாண்டி போய்னகுற்ற ஜீவா அங் மல்ச்சடி ஆன்டே தா ஜீவா அங் மல் செடி ஆன்டே தா பைட் வேற கைலேத்தன்ட்ட வா
உர் பைடு எல் இல்லன்னா
அ
எத்துனு எத்துனுபோ எத்துனு பொழா பைஜ் பைட் நல்லா வெய்ட் எத்துன் போடா பாதுல்லா
அப்டே எத்துன் போய் வச்சுற்றே தா அர்த்துன் போ வெச்சுரு ன்னா
ன்னரா
ஆ ம் மந்து பொலா பொல்லக்கு டா மர்ந்து போட்றாங் புலர்க் ஏஹு
அ அ ஆ
அதனாலாதா பைகிட்டு எத்துன் போய்னுருக்குறோ
சேலி சே சேரி தா இப்பதா சாப்ட்டு முட்ச்ச வந்துங்கற பின்னாடியே
அ
ம்
ந
எக்ஸாமுனா
தண்ணி சௌன்ட் கேக்தா
தண்ணில நடந்தா தண்ணி சவுண்டு தா கேக்கு
அப்டியா
நீ அங்கய இரு வாரொ
சேரி
ன்ன
நா கொஞ்ச நா கொஞ்ச வரத்துக்கு லேட்டாவு வந்ட்டேன் நானு வந்ட்டேன் கரெக்டா எப்டி கை நீட் பொற எத்துல வந்ட்டேன்
அ
ஒன்னாண்ட பேசுனாரே ஒரு அண்ணா ஹலோ அவர் ட இப்ப தா பாத்தே
ம் ஆ ஆ
ம்
டப்புன்னு பேசிடாதே அந்த அண்ணா அதா ஆவுல டப்புனு பைட்டு அந்தண்ணாதா எடுத்துடு போக சொன்னாங்க பையிட்டு ந
ஆ
ஆ ஹல்லோ ஹலோ சொல்டா கேகுதா கேகுதா
டேய் எங்க இருக்குற சிக்னல் கெடிக்குல ஒணுக்கு
கேக்குதா அ ன்ன சொல்லு ம்
சர்தா எங்க போயருங்கறே கேக்றகான்டி எங்க போயிக்கீங்க கேக்கலான்ட்டு
தாண்டி வந்துனுருக்குறே நடூல
நா இப்பதா ஜீவாவ அங்க வரே
ஆ தாண்டி நானு வந்துனுருக்குறே
ச்சரி சரி போப்போ வரே
ஆ எங்க தெரிமா கட்டார விஜயோ சேரி அந்த வீதியா சதீஸ் சதீஸ் அண்ணா தெரியுல
ஆமா
அங்கருக்குறே நானு சதீஸ் அண்ணா பைணான்டருக்குறே அ
சரி பொருமியா போடா காத்துல ஒன்னு கேக்கல பொருமியா போடா காத்துல எது கேக்கல
காதுகுத்து காத்துதா அதிகமா
பொறுமயா பொறுமய போ ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ
ஹலோ
சொல்றா ஆ
பொறுமயா போடா
சொல்லு கேட்டப்போ நா எத்துனு நா எத்துனு வந்துற நீ போ நா
சொல்றா
ஹலோ நானாடி சிக்னல் கடக்க மாட்துரா என்னக்கு கடக்க மாட்டுது சிக்னலு சிக்னல் எனக்கு கடைக்கல்டா சரியா டைம்முகுள்ள ஆ
ஆ வா வா வா
ஆ ஆ ஆ
டைம்கு போய்ட்டு மருந்து வேற கலக்கணு
வந்து கலக்கிட்லா பிரச்சன இல்ல அது
வந்து கலக்கி மண்டே அது பண்ணு
டே நைட்டுனா மேல் செம்படுக்கு போணுடா ஹலோ மேல் செம்பேடுக்கு போனுடா
மேல் செம்பேடுக்கா
ம் போலாமா ஆ இன்னா
ம் சரி
போயிட்டு மந்து கல்ந்து மந்து பண்ணு பிக்கினிக்கு என்னனா இன்னைக்கு தோப்புல தா பண்ணோன்னு நெனைக்கிறே
ஆ
உள்ள
ஆ ஆ ஆ
ஆ போட்டே அமா இன்னா
இல்ல
பண்லாடா
எங்கதா வர இப்ப நீ நீ எங்கதா வர நீ எங்கதா வர இப்போ
இப்ப நீ சரி சொன்னாகா இத நீ தாண்டி போய்னுகுறல
நா வந்டே தோ
எனக்கு எதிர்க எனக்கு எதிர்கதா போயிகிற பாத்துட்ட உண்ண சம்பத்தோட போய்கிற
ஆ
ஹலோ
சொல்லு
ஆ
சொல்றா கேக்குது சொல்றா கேக்குது
கேக்குதா சிக்னல் சரியா
கேக்குதுடா சொல்றா
ஆ ஆ கேக்குதுடா போடா போடா பாத்துனு
ஆ சொல்றா ம் சொல்லு
எத்துவி காய நீ போட்டதுன்னு தெர்ல ட்டு ரம் போன் பண்ண
போடு அவ்ள்தா
மர்ந்து கலகணு ம இது பண்ணு செர் நாதா தமிழ் நாதா சொன்ன உன்னாண்ட
வேற எது சொல்ல ஆ
ஆ எத
சுசிகி ரெடி பண்ட சுசிகி ரெடி பண்டானாடா
ரா சொல்லு
சுசுகி ரெடி பண்ட்டானா
ஆ
அது வந்து எத்துனு வரணுமா போயிட்டு லைட்டு மட்டு செட் பண்ணுமா ஒரு பத்து நிமிஷ ஆவ்மா
ஆ
அது மட்டு செட் பண்ணி லைடு செட் பண்ணுன் வந்துல்லாமா க நம்ப லைட்டு வாய்ன்டு ஞ்சு நிம்ஷதுல முச்சு வந்துருவானா அத மட்டு முச்சின்னு வந்துலான்டா சாய்ங்கால எ அண்ண வந்தா நா என்னென்ன கூட்னு போய்ட்ற அண்ணா இன்னா உண்ணு கூப்புறாண்டா வடா
உம் உம்
அப்டின் நா இப்ப நம்போ நார உங்க கூட கலிஞ்சினு வந்ட எப்டின் தெர்ல அவ எப்டி சுசுகி எத்துனு வரானானு தெர்ல
ஏங் கூட எங்கற அ கூட கைனிங்க வட்டன் நிநானர
ஏய் உன் பின்னாடி தாண்டா வந்துங்கற நீ போய்டியா எப்டி மாடான்ட போய்கிறியா
ஆம்மா
நா வந்து நீ சதீஷன்னா கடையாண்ட தாண்டின் சொன்ன பத்தியா
ஆ
அங்க வந்தின்ங்கர நானு
ஆ அங்கவாடா அங்கவாடா
ஆ போ போ வர பொறுமைய வர கால்லா வலிகுது சாப்ட்டது நா நீ பொறுமையா போ அதுக்குன்னு ஃபாஸ்டா போவேனா நா பொறுமையா நடந் தெர்ல
ஆ ச பொறுமையா வா நீ
ஆ ஆ ஆ இப்போ யாராறு ஓ கைநாண்ட இருக்கற்து
யாரு இல்ல கைநாண்ட
யாரு இல்லையா அப்ப எதுக்கு போயின்கற நீ
மந்து கலக்குத்துகு தா
நா நீ மட்டு மந்து கலக்க போறியா
அவ்வள் தா
ஆ
ன்னா
செர் பொறுமையா போ ஹல்லோ
ஆ
பொறுமையா போடா பாஸ்டா நடந்து போற
நீ வாடா இதோ இங்க தாருக் கழனிக்கு வரமாட்டியாடா வய்யாடா தெரியாது ஒனுக்கு ஆ சொல்லு நா ஹலோ ஹலோ
கேக்குதாடா
டேய் நீ வாடா என்னாடா பண்ணுகுற
எலோ
சொல்லு சொல்டா கேக்குது சொல்டா டேய்